ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல
நல்லா இருக்காங்க அத்த மாமாலா வந்துட்டாங்களா ஊருக்கு போயிட்டாங்கனு சொன்னீங்க
ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க நேத்தே வந்துருந்தாங்க வந்துட்டு கொஞ்சோ அலஞ்சிட்டு வந்தது டயர்டா இருக்கு து அப்படின்னு சொல்லி போட்டு படுத்துட்டாங்க அவங்க கொஞ்சம் கால்வலிய முட்டி வழலிய எல்லாம் இருக்குங்களா அதனால அப்படியே படுத்துட்டாங்க மாமனாருக்கு அவருக்கு ஒன்னோ பிரச் பிரச்சன இல்லைங்க ஆனா மாமியார் தா அடிக்கடி கொஞ்சோ இடுப் பு வலி முட்டி வலி அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறவங்களா இருப்பாங்க
சரி சரிங்க அது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா
ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அடிக்கடி ஹாஸ் பிட்டலுக் கூட்டிட்டு போயிட்டு வருவாருங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவங்க ரொம்பவுமே சின்ன வயசுல வேல செஞ்சுட்டாங்க அவுங்க ஒடம்ப அவுங்க சரியா கவனிச்சக்க கெடையாது சும்மா கொழந்தைக அது இதுன்னு சொல்லி இருந்துட்டாங்க ஹஸ்பண்ட நல்லா பாத்துக்குவாங்க வீட் த்த நல்லா பாத்துக்குவாங்க ஹ அவுங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கும் போது அவுங்களுக்கு முடியறது இல்ல இருப்பு வலி கை கால் வலி எல்லாமே வந்துடுது கொஞ்சோ கஷ்டப்பட்டவங்களாச்சா அவங்களே கவண்ட் ச்சுக்கணூல்லயா கஷ்டப்படும் போது அட்லீஸ்ட் மாமனாரு குழந்தைகளாச்சும் வந்துட்டு அம்மா நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அம்மாவுக்காக நம்ம ஏதாவது கொஞ்ஜொ பாத்து செய்யணுன்னு அவுங்க அப்ப பண்ணி இருந்ருக்கலா அப்ப பண்ணல எங்க மாமனாரு இப்ப புடிச்சுப்பாவோ பாத்துட்டு நடந்துட்டிக்கிறாரு
என்ன பண்றதுங்க பம் நாமளே பாருங்க நம்ளயே யோஸ் தூங்கிப்பா கொயந்தைங்களுக் க்குதான் பாக்குறோ நம்ம நம்ம ஒடம்புக் பாத்துக்றோமா இல்ல காலைல எந்திரிக்கணூ சீக்கிர சீக்கிரொ அவங்களுக்கு சமைக்கணு வீடு தொடைக்கணு துணி தொவைக்கணு வீட்ல இருக் இவங்க எல்லாத்துக்கு சாப்பாடு போட்ணு மறுபடியும் மதியத்துக்கு சமைக்கணு அப்டீனு ஓடுறோ நம்ம சாப்ட்டமா இல்லையாங்குறது தெரியாம வேலை செஞ்சிட்ருக்கோ நம்மளுக்கான டைம் எடுத்து நம்ம ஒடம்ப பாத்துக்கணூங்க இல்லேனா பின்னாடி இப்பிடிதா நம்ம அலைய வேண்டியதா வரும் நமக்கான டைம் எடுத்து சரி எந்த வேலை எப்பிடி இருந்தாலும் இருக்கட்டூ இது கொஞ்ச நேர எனக்கான நேரோ கொஞ்ச நேரொரு வாக்கிங் போலா எக்சைஸ் செய்லா யோகா செய்லாம் நம்ம மன அமைதிக்கு ஏதாவது ஒண்ணு செய்ரான் சொல்லி நம்மளுக்கான டைம நம்மதான் ஒதுக்கணுங்க வேல இருந்துட்டே தான் இருக்கும் யாருக்கு வேலை இல்லாம இருக்கு நம்ம உடம்ப நம்மதான பாத்துக்கணு
அந்த கொஞ்ச நேரோ நமக்கு டைம் கிடைச்சாலு அந்த டைம்ல நம்ம செல்போன் எடுத்துட்டு உட்காந்துக்கிறமே அதான் பெரிய பிரச்சனை
ஆமா அத செல்போன் எடுத்து பாத்துட்டு வேற நம்ளுக்கான டைம் இல்ல அப்டின் சொல்லுவா ஆனா அந்த செல்போன் பாக்ற நேரத்துல அதுல ஒரு யோகாவ் பாத்து அதயே பண்ணி பாக்கலா ஒரு பாட்டு கேட்டுட் டு நம்ம மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கலா நம்ம அப்டி பண்றதில்ல ரீல்ஸ பாத்துதா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவ அப்டிங்கு ஆனா அதுனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னு ஜாஸ்தி ஆகுது
ஆமா கண்டிப்பாங்க அதனால சொல்லுவாங்க எந்த ப்ரியோஜனம் இல்ல பாங்ள அந்த மாரிதா நம்மளோட நேரத்த மொத்தத்துல வேஸ்ட் ஆக்கி நம்மள கேர் பண்ணிக்க கூடிய டைம்ல கூட நம்ள கேர் பண்ணிக்க விடாம பண்ணுது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என்ன நான் நல்லா கேர் பண்ணிகி டங்க ஹேர் குரோத்துங்குறது எனக்கு அவ்ளோ இருந்துச்சு இடுப்புக்கு கீழ முடியில்லாட்டியு நல்லா இந்த நடிகை ஷாலினி மாரி முடி நல்லா அடர்த்தியா இருக்குங்க நல்லா சுருண்ட முடி நெளிநெளியா இருக்கு ஆனா இப்ப ஏ முடி என்ன சொல் றது ஒரு ரொம்பொ வீக்கான முடி எப்டி இருக்குங்க ஒரு ஏ முடி தொட்டாலே எங்கம்மா சொல்லுவாங்க உன் முடிய தொட்டாலே ஏதோ சகதிக்குள்ள கை வச்ச மாரி இருக்கு இந்த பாத்திரங்கள் ஒரு மஞ்சிய தொட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்டிக்கிற முடி அவ்ளா சாப்ட் ஆய்ப்போச்சு ஒரு டென்த்தில்லாத மாரி ஆயி போச்சுங்க ஏ
ஆமா ஆமாங்க ஆனா நம்மளுக்கானத வந்து நம்ம இப்ப எடுக்கிறதில்ல ஃபஸ்ட் நம்மள நம்ம கேர் பண்ணிக்கணுங்க
நீங்க உங்கள கேர் பண்ணிக்கணுன்னா எப்டியெல்லா கேர் பண்ணிக்கணுன்னு நெனைக்கிறீங்க
நா வந்து எனக்கான டைம் எடுக்கணு மொதல்ல மொ மொபைல தொடாம இருக்கணு அந்த டைம்ல தூங்குனாலு சரி நம்மளுக்கான ஒடம்புக்கு ரெஸ்ட் குடுத்து தூங்கலா இல்லனா நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த செய்யலா அந்த ல்ல நம்மளுக்கு நம்மள செல்ப் கேர் பண்ணி நம்ம அதா பார்லரெல்லா போறாங்கில்லிங்களா கொஞ்சோ பேரு அடிக்கடி போக மாட்டாங்க ஆனா தூரத்துக்கு போனோன்னா அந்த காலு பெடிக்குயூர் மெடிக்குயூர்ன்னு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளும் போய் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கானது நம்ம செலவ நினச்சிட்டே போகாம இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலா இல்ல வீட்லயே நம்ம முகத்துக்கு நம்ம முகலா கருப்பு கருப்பா வந்திருக்குங்க நம்ம முகத்துக்கு ஒரு கிரீம் கூட போட்ற போட்றதில்ல காலைல எந்திரிச்சோமா ஒரு கொண்டைய போட்டுட்டு மூஞ்ச கழுவிட் டு அவ்ளோதா அதோடவே இருந்துருவோ எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போணுன்னாதா நம்ம அந்த கிரீமையே தேடுவோ எங்க இருக்கு எங்க வச்சிருக்கோ அப்டின்ட்டு இப்டியெல்லா பண்ணி மூஞ்செல்லா கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா வந்திருக்கு அதுக்கு என்ன தீர்வுன்னு பாக்கல ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஃபோன்னு பாக்கறத பாக்குறோ அந்த விஷயத்தையாவது யூடியூப்ல போட்டு பாத்து ஒரு ரெமிடி கண்டுப்புடிச்சு போட்டோனாங்கலு சரி நம்ம அதையு செய்யறதில்ல என்ன தா பண்றது கா நம்ம முடிக்கு நீங்க சொன்னீங்களே உங்க முடியாவது நீளையா இருக்கா நீளமா இருக்கு அப்டின் சொன்னிங்க என்னோடது சார்ட் முடிதாங்க அந்த முடியே இப்ப நம்ம நடந்தோன்னா விரிச்சிட்டு நடந்தோன்னா நம்ம நடக்கிற எடத்துலலா முடிக்கொட்டு நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு ஒரு நல்லா எண்ணெய காச்சி போடலான்னா போடுறதில்ல வா ஒருநாள் போட்ற அத அப் அப்டியே கண்டினியு பண்ணுன்னு நெனைக்கிறே ஆனா போட மாட்டே அந்த எண்ணெய கொஞ்சோ சூடு பண்ணி போட்லா அப்டின்னு நெனப்பே ஒரு கொஞ்ச நேர அப்டியே தலைய மசாஜ் பண்ண மாதிரி இருந்தா ப்ளட் சர்க்குலேஷன் கெடைக்கு அப்டின்னு நெனைக்கிறே ஆனா அதுக்கு அந்த டைம் கெடைக்கறதில்ல கெடச்சாலு அந்த கடைக் ருக்கிற நேரத்துல ஃபோனையே பாத்துட்டு இருந்தருவே
ம் நா என்ன கேர் பண்ணிக்கணுன்னு நெனச்சீங்கன்னா என்னோட முடிய தாங்க கேர் பண்ணணுன்னு ஆசப்படுறே அட்லீஸ்ட் ஒ ஒ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாது கொஞ்சமாது அந்த உருளக்கெழங்க அரைச்சு அதோட சார் எடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து டார்ச் மாரி ஒன்னு நிக்கு தெரியுங்களா மாவு மா டார்ச் அப்டிங் ஆமாங்க அத வந்து எடுத்து ஃப்பேஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னு ரொம்ப நாளா நெனைச்சிட்டுருக்கே அதுன்னு தா நடக்கவே மாட்டேங்குது அது பண்ணம்போது கொஞ்சோ ஃப்பேஸ் கொஞ்சசோ சாஃப்ட்டாகும் நீங்க சொல்லுவீங்கள அந்த பிக்மெண்ட்டேஷன்லா நமக்கு வராது அதுக்கப்ப அப்பறோ கொஞ்சோ ஏஜ் ஆக ஆக கண்ணுக்கு கீழ வந்துட்டு அந்த கருவலையமெல்லா வரு அதெல்லா கொஞ்சோ வராது செல்போன் பாக்கறனாலயே கருவலய வருதுன்னு பாருங்க
கண்டிப்பா
ம் அதெல்லா கொஞ்சோ வராம இருக்கு அப்ப நா என்ன பண்ணுவே இந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நா ஷாம்பூ ரெடி பண்ணி உங்க வீட்லயே ஷாம்பு ரெடி பண்ணிக்குவே ஆ அது வந்துட்டு ஆ வீட்லயே செய்வங்க வீ்ட்லயே செய்வேன்னா அந்த பூந்தி ஆ பூந்திக்கொட்டைலா இருக்கில்லைங்களா ஞாபக தெரியுமா உங்களுக்கு பூந்திக்கொட்டைனா ம் அத ஒரு ரெண்டேரெண்டு அன்னத்த அந்த ரெண்டு அனத்த மட்டு மிக்ஸில போட்டு அரச்சி அதோட அந்த நுரையை எடுத்து வச்சுக்குவங்க அப் அப்றோ வீட்டு பக்கத்துல செம்பரத்தி பூவல்லா இருக்கு அந்த செம்பருத்தி பூ கொஞ்சோ எடுத்துக்குவே அப்றோ கொஞ்சோ வெந்தயம் ஒரு கைப்புடி வெந்தயம் கருவேப்புல அப்பறோ அது பேரு என்னது சீயக்கா இது எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சிடுவே அடுத்த நாள்
என்ன தண்ணில ஊறவக்கிறீங்களா தண்ணில ஊற தண்ணில ஊறவச்சுட்டு அப்டியே மிக் சில போட்டு அரைக்கணுமா
ஆமா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணில ஊற வச்சிட்டு அடுத்த நாள் மிக்சில போட்டு அரைச்சு எடுத்து அதுல இருக்கிற அந்த கொஞ்ச தொருத்தொ ருன் பொடி எல்லாம் இருக்கு அதெல்லாம் நல்லா ஜல்லடையில ஜளிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு இந்த இந்த பேரு என்ன பூந்தி கொட்டை அரைச்சு வச்சு நுர இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டைமே மிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கு தேச்சு குளிச்சீங்கன்னா போதுங்க அவ்ளோ சூப்பராயிடும் முடியில நல்லா சாப்ட் ஆயிடுங்க முடியும் சாப்ட் ஆயிடும் உங்களுக்கு நம்ம ஷாம்ப் குளுச்சோம்னா ஒரு மாதிரி பரப்பரனு இருக்கு தெரியுங்களா முடி
ஆமா ஆமாங்க அதனாலயே சாம்ப்
ஆமா அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் முடி கொட்டுறதும் கம்மியாகுங்க
அது கெடாதுங்களா எத்தனை நாள் இருக்கும்
ஆஹ் நாம நான் வந்து வீட்ல டூ டேஸ் குளிப்பேன் குளிக்கிறதுக்கு முன்னத்த நாள் இதெல்லாம் ஊற வச்சு அடுத்த நாள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குளிப்பேன்
சரியா அப்படி பண்ணி நான் உங்க மாதிரி ரெண்டு ரெண்டு நாள் குல்ல என்னால செஞ்சு செஞ்சு செய்ய முடியாது பண்ணி ஃப்ரிட்ஜுல அந்த மாத்ரி ஸ்டோர் பண்ணிக்லாமா கெடாம இருக்குறதுக்கு
ஆஹ் அப்புடி வேணா நீங்க ஃப்ரீ டைம் கெடச்சுதுன்னா ஒரு ரெண்ட் நாளைக் முன்னாடி கொஞ்சொ அரச்சு எடுத்து வச்சுக்குங்க என்ன கூலிங் போனதுக்கப்றொ ரெடிப் பண்ணுங்க ஏனா அத் வெந்தயமல்லா போட்றோ அதுவு கொஞ்சொ தணுப்பு ஜாஸ்தியா இருக்கு
ஆமா
அ உங்களுக்கு தலைக்கு வச்சா பாரொ எறங்கிர கூடாது இல்லையா நா இன்னிக்கு வெளிய வந்துட்டு பைப் இருக்கு கொஞ்சொ நல்லா ஃபோர்ஸா அடுச்சு கழுவிக்லா பாத்ரூம் குள்ள வெச்சு தலைக் குளிக்க மாட்ட நைட்டி போட்டுட்டு வெளி வெளிய வந்துட்டு தல வாஷ் பண்ணிக்குவே ம்ச் அஹ் ஒரு ஜலதார மாரி இருக்குங்ளா அங்க தல வாஷ் பண்ணிட்டு தொவ்டிட்டு அப்றொ பாத்ரூம் போய் தலைக்கு நல்லா ஊத்தி குளிச்சுக்குவே இல்லனா அந்த பொடியெல்லா இருந்து சுன்னா பாத்ரூம்ல அடஞ்சு
அடஞ்சுக்கு சரி சரிங்க
அதனால நா அப்டி பண்ணிகுவங்க இப்புடி ஏதாவ்து ஒரு செல்ஃப் கேர் பண்ணனு என்னோட எய்மே வந்துட்டு வீக்லி ஒரு த்ரீ டேஸாவ்து அந்த உ உர்ழங்கெழங்கோட அந்த சார் எடுத்து ஃபேஸ்கு போட்ணுன் நென்சுட்ருக்குறே கன்டினுவா பண்ண முடியமாட்டிங்கிதுங்க
ஆமாங்க நம்ம ஒரு விஷ்யத்த அப்டியே நம்ம முடியலன்னு நெனச்சுட்டோனா அப்டியே முடியாம்லே ஆய்டு நம் முடியு நெனச்சு பண்ணணுங்க நா ஒரு நாள் பண்ணுவே அதுக்கப்பறோ அப்டியே வுட்டுருவே டெய்லி அத பண்ணணுங்க எனக்கு அந்த நீங்க சொன்னீங்கில்லைங்ளா கண்ணுக் கீழ வந்து கருப்பு புள்ளி புள்ளியாருக்கு அதுக்கு நீங்க பண்ண சொன்ன மாதிரிதா அந்த பேக் செய்ஞ்சு நா போடணு போல
இல்லல்ல கண்ணுக்கு கீழ கருவிளித்துக்லா அந்த பேக் போட்றாதீங்க நா
கருவெளியோ இல்லங்க கருப்பா புள்ளி புள்ளியாருக்கு பிளாக் டாட்ஸு
ஓ செரி செரிங்க ஆ அதுக்கு அந்த உருளகெழங்கு போட்டீங்னாலு ஆகு ரெண்டாவது அவ்ளோ கஷ்டமாருந்துச்சு அப்புடினா நீங்க புதினா சாறு வந்துட்டு எடுத்து வச்சிட்டு அது கூட கொஞ்சோ லெமனு ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுகுங்க அப்றோ அந்த புதினா அரச்ச சாறு தண்ணிய வந்துட்டு இந்த ஃபேஸ் கரைக்குற ஸ்ப்ரே பாட்டில் கடைகள்ள எல்லா கெடைக்கு
ஆமாங்க
அத எடுத்து அதுல ஸ்டோர் பண்ணிட்டு கொஞ்சோ கூலிங்கான ஃபிரிட்ஜுகுள்ள வச்சுட்டு ஜில்லுனு ஆனதுக்கப்றோ எடுத்து டெய்லி ஃபேஸ்கடிச்சுரு தேருங்க ஒரு ஒன் ஆர்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ப தண்ணி ஊத்தி மூஞ்சிய கழுவனு சொல்லுவாங்க செரிங்ளா அப்டி ஒரு டூ ஆர்ஸ்கு ஒன்ஸு மூஞ்சிக்கு அடுச்சுட்டேருந்தீங்கன்னா அந்த இதெல்லாமே போய்டு ஃபேஸு நல்லாருக்கு
ஓ புதினாது மட்டு போதுங்களா
அப்டினாலு எலும்பிச்ச பழோ இது ரெண்டு மட்டுமே போது ஃபேஸ் எப்பவுமே பிரைட்டாருக்கு
ஓ செரி செரிங்க நா ட்ரை பண்ணி பாக்றே புதினாவ சும்மா அரச்சிற்ணு இல்லிங்ளா
ஆமா அரச்சு சாறு மட்டு எடுத்துக்குணு
சாரு மட்டு எடுத்துட்டு அது கூட லெமன் புழுஞ்சிட்டு யூஸ் பண்ணி இல்ல அது வெச்சுக்லாங்ளா ஒரு வாரோ வெச்சு யூஸ் பண்லாங் ளா
தாராளமா வெச்சு யூஸ் பண்ணிக்லா லெமன் வந்துட்டு அளவா போடுங்க அது கொஞ்சோ ரொம்ப இது அதனால கொஞ்சோ கம்மியா போட்டு
சரிங்க நான் யூஸ் பண்ணிட்டு இது முகத்துல இருக்கிற பரு எல்லாம் போச்சா இல்லையான்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேங்க
சரிங்க ஓகேங்க வக்கறே